லோ
வணக்கம்
வணக்கம்
கேக்குதுங்ளா
கேக்குதுங்க
ஆ சொல்லுங்க இன்னிக்கு சண்டேவோ ஓடிப்போச்சு நாலன்னிக்கு டே
சண்டே ஜாலியா போயிச்சுங்க வெ வெளியே கேட்ரிங் பண்றதுக் போயிருந்த
கேட்ரிங் போயிர்ந்தீங்ளா ஒர்க்குக் போயிர்ந்தீங்ளா இன்னிக்கி
கன் ஆ
ஆ அ
காதுகுத்தர ஃபக்ஷன் இங்கதா நிம்மாம்பட்டு கோயிலுக்கு போயிட் அங் மண்டபோ அங்கயே
ம்
ஆ சாப்பாடு வந்து பி அ மட்டன் பிரியாணி சிக் கன் பிரியாணி ஒயிட் ரைஸ் ரசம் காலாண் ரைஸ்
ம் சோ அதுக்கு நீங்க வந்து ப்பா சப்ளை பண்ண போனீங்ளா நீங்க அதுக்லா பரவாயில்லிங்க சின்ன பையனாக்குறீங்க வீட்ல இருக்கர்தனால இப்டி போனா உங்ளுக்கு அமௌண்ட் லேன் பண்றக்கொசோ நீங்க போனீங்ளா
ஆமாங்க
நல் குட் ஜாபுங்க
ம்
ஓகே அங்க சாப்டி நீங் நீங்க சாப்டீங்ளா அங்க மட்டன் பிரியாணிலா சாப்ட்டீங்ளா
ஆ நல்லபடியா முஞ்சிச்சு
ம்
நாலே முஞ்சிச்சிங்க கேட்டிங் போயிட்டு வந்ட பிறகு
கேட்ரிங் போனா இன்னிக்கி ச எவ்ளோ சம்பார்ச்சிங்க இன்னிக்கி அதுனால
இன்னிக்கி த்ரீ ஃப்ஃப்டி
த்ரீ ஃபிஃப் சூப்பருங்க முன்னூத் தம்பரூபா ஒரு த்ரீ ஹவர்ஸ் நீங்க பண்ணி பண்ணிருப்பீங்ளா
ஆ த்ரீ ஹவர்ஸ்
ஆ
லெவலோ க்ளாக் போனங்க த்ரீ யோ க்ளாக் வந்ட்டங்க
ஹ லெவனோ ஓ க்ளாக் டுவெல்லு அதா ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட க்கு ஆமாங்ளா இது எப்பியாவத்தா உங்ளுக்கு வருமா கேட்ரிங் ஜாப் உங்ளுக்கு இல்ல
ஆமாங்க்கா டெய்லிலா வராது அப்பப்ப ஒரு அங்க ஃப்க்ஷன் அப்ப கூப்டுவாங்க நம்ம போனோ அப்பப்பதா வரோங்க
அப்படிங்ளா நீங்கல்லா உ ஃப்ரெண்ட்ஸோ சேந்து போறீங்ளா இல்ல நீங் தனியா போறீங்ளா
ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஃப்ரெண்ட்ஸோ போ ஆமா ஒரு கேட்ரிங் பதிமூணு பேர் அப்டி போவோங்க ஒரு
பதிமூணு பேர்னா பதிமூணு பேரு நீங்க ஃப்ரெண்ட்சுங்ளேவ்வா ஆ
ஆ ஒ ஒரு சில பேரு வேற எங்னா வருவாங்க மீதீ பேர்ல ப்ஃரெண்ஸ்சு தாங்க
ம் ஃப்ரண்சுங்க உங்க ஊர்ல இருந்து நீங்க போரது
ஆமா எவ்ளோ தூரோ இந்தாலு போய்தா ஆகணோ ஆ
எப்டி எவ்ளவு தூரனாலு நீங்க வேலூர் சென்னைக் போனுமா
ஆமா ஆனா அவங்களுக் அவங்க இது டிக்கெட்டுக்காசு குத்துற்றுவாங்க ஆன பஸ் ஏறி நம்ம போயிண்ணு
போயிண்ணு
அ பைக் இர்ந்தாலு நம் பெட்ரோல் போட்டு போய்க்லா
போய்க்கலா பேமெண்ட் எப்டியோ அப்பியே குத்துர்றாங்ளா இல்ல
பேமெண்ட்டு அவுங்க இப்போ பங்ஷனு கே கே ஆட்ரு வந்து ஒடனே குத்தாங்னா குத்துடுவாங்க
ஆ
அப்டி இல்லனா லேட்டா ரெண்டு நாள் ர மூணு நாள்ல குத்துருவாங்க
எப்டி ய யாரு நீங்க உ நீங்களே வாங்கிபிங்லா போய்ட் இல்லாவு
இல்ல இல்ல எங் எங்களுக்கு ஒரு ஓனர் இருக்கார் நாங் கேட்டரிங் கூப்பறாங்களா அந்த ஓனர் பா இது எல்லா மெயினு
ம் ம் ம்
அவங்கிட்ட காசு குடுத்துவ அவங்க எல்லாரு அப்டியே குடுத்துடுவாங்க பங்கு போட்டு
பங்கு கொடுத்துருவாங்க உங்களுக்கு எப்டி கையில வாங்கி வாங்கிப்பீங்களா
கையிலயு குத்துருவாங்க இல்ல ஃபோன்லயு அனுப்ச்சுருவாங்க
அமுச்சுட்டுருவாங்களா சூப்பருங்க
ம்
இசோ அப்ப அப்ப இந்த மாரி வந் இன்னைக்கு சண்டேங்க ஒண்ணு அவ்ளோ பிஸியா எல்லா போல நல்லா இன்னைக்கு ரெஸ்ட்டு எடுத்தே நானு மம்மி இன்னைக்கு என்ன பண்ணிக்காங்க கா சமைப்பே நானு ஸோ சண்டேன்றதுனால எனக்கு டிரஸ் மட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நானு கொஞ்ச ரெபர் பண்ணிட்டு நா கொஞ்சோ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டே இன்னைக்கு எ மம்மி தா இன்னைக் ஃபுல்லா கெல்ப் பண்ணாங்க இன்னைக்கு சு மார்னிங் டிபன் லன்ச்சு எல்லா அம்மா செஞ்சாங்க இன்னைக்கு கொஞ்சோ நா ரெஸ்ட் எடுத்தாங்க இன்னைக்கு
சேரி அடி அடிக்கடி நீங்களு ஹெல்ப் பண்ணுங்க அம்மா அம்மா ஹெல்ப் பண்ணா சொல்லிட்டு நீங்க ரெஸ்ட் எடுத்துனே இருக்காதீங்க
ரெஸ்ட்ன்றது சன்டே மட்டு தான்ங்க எனக்குங்க மத்த டேல நா ஹெல்ப் பண்றேங்க காலையில செஞ்சுட்டு நா போயிடுவே
ஆ
சண்டே மட்டு தா நா ரெஸ்ட் எடுக்கறது அது கூட என் ஹஸ்பண்ட் வந்துட்டாருனா அம்மாவுக்கு வேலதாங்க இல்லன்னு சொல்ல மாட்டே நானு அம்மாவுக்கு வேலைதா மத்த டேல நானு காலைலேல லஞ்ச்சு செஞ்சு வச்சிட்டு போயிருனா அம்மாக் ஃபுல்லா ஃப்ரீ தா சாப்பிட செய்ய மாட்டாங்க நானே செஞ்சு வச்சு போயிட்டா நைட்டு மட்டு ம தா அம்மா செய்வாங்க மத்த நாள் ஓல் டேல்ல அந்த லஞ்சு தா அப்டிக்கு இருக்கு சமைக்க வேலதா பெரிய வேல வீட்டுல சோ அதையே நா முடிச்சு குடுத்துட்டு தா கால நா ஸ்கூலுக்கு நா போயிடுறே அவுங்க சாம மட்டு கழுவிக்கினு விடுப்பெறிக்கினு ஃபுல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லயா ந நா ஒர்க்கு போறேங்க எனக்கு ரெஸ்ட் கெடையாது
ஆ
புரியுதுங் நா செஞ்சு வச்சுட்டு நா வெளியில போனோ சண்டே மட்டுதா எனக்கு ரெஸ்ட்டுங்க சோ அந்த டைம்ல நானு சமைச்சிருப்பே சோ எங்க ஹஸ்பண்ட் வந்தாருன்னா நா நா சமைச்சிருக்கணு பண்ணிருக்குனு எனக்கு ட்ரஸ் வாஷ் பண்றதுக்கே டைம் ஆயிடுச்சு வாஷ் பண்ணி முடுச் சு உடனே அம்மா மட்டன் இருந்தாங்க அப்பாவுக்கு செஞ்ச அப்பாவுக்கு கொஞ்ச காரசாரமா வப்பாங்க மம்மி இப்ப எங் ஹஸ்பண்ட் வந்துட்டாருண்ணா நா செஞ்சேனா அவருக்கு புடிக்கு சொல்லி நா செஞ்சிருவே அவுக தா புடிக்காது நா செஞ்சா அப்பா சாப்ப மாட்டாரு கார கம்மியா இருக்கு சொல்லுட்டு அதனால அது ஓ ஒன் டே அந்த ஒரு சண்டே மட்டு அம்மா செய்வா நெக்ஸ்ட் சண்டே நா செய்வே எ ஹஸ்பண்ட் ஒரு வாரம் ஒரு வாரோ வருவாரு
ஆ
சோ அதனால அந்த ஒரு சண்டே நா ரெஸ்ட எடுத்தாதாங்க எனக்கு மறு நாள் மண்டேக்கு நா கொஞ்சோ ஃப்ரெஷ வேலைக்கு போக முடியு இல்ல நானு கொஞ்ச கஷ்ட தானேங்க
ம்
என்னய் கொஞ்ச பாக்கணு இல்லங்க எல்லாரு ம் எங்க அம்மா எப்னா நெனைச்சா படுக்கலா நெனைச்சா எழலா நெனைச்சா தூங்கலா நெனைச்சா பண்ணலா இல்லயா அவ்ங்க காலயில பாத்தா பத்து மணிக்குள்ள மொத்தவேலையு அடங்கிடு போது எங்களுக்கு அப்யே முடிச்சுட்டு நாப் போனாங்க வீயு ஸ்கூலுக்கு போய் அங்கயோ நா கத்தணு திருப்பி ஈவினங் வந்து திருப்பி எஃப்ட் பண்ணோ நெறய எங்க இருக்குதுங்க அது யாருக்கு தெரியமாட்டேந்தங்க உஹூம்
ஆ ஸ்கூல்ல பைஃப்ன்றதா கொஞ்ச கஷ்ட தா
ஆமாங்க கஷ்ட எல்லா வேலயுமே கஷ்டந்தாங்க எல்லா வேலயு கஷ்டந்தா அது கொஞ்சோ கஷ்டமா இருக்குது கத்துக்கணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணு
ம்
கமிட்மெண்ட் இருந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கணு நா என்ன பண்றது
இந்த மாரி உங்களுக்கு சம்பள வருதா
சம்பளோ எல்லா அவ்ளோதான் எனக்கு இல்லங்க நா எஃபர்ட் ஜாஸ் திதா போறேன் சம்பளம்ல்லா எனக்கு அவ்ளவா கெடயாது ஆனா நா கத்துக்கறே லேர்ன் பண்ணக்குது கொசரோ அது நா மறந்தற சம்பள வேணா நா ம கத்துக்கலா நம்ம தெரிஞ்சுக்கலா அப்டின்றக்கொசரோ நா போறேங்க
நீங்க இன்னிக்கி நல்லா மட்டன் பிரியாணி சாப்ட்டுருக்கீங்க பரவால்ல மட்டன் பிரியாணி சாப்டிங்களா சீப் ம்
ம்
எ நானு எங்க வீட்ல மட்டன் கொழம்புதா வச்சங்க ரைசு சாப்ட்டேங்க
ம் ஆ ஆல்மோஸ்ட் மாவட்டு மட்டன் தா நானு மட்டன் நீங்க மட்டன்
ஆமா மட்டன் தா எனக்கு கொழம்போட எனக்கு அந்த பிரியாணி தாங்க ரொம்ப புடிக்கு
புடிக்குமா
கொழம்பு சாதம்லா நா எனக்கு அவ்ளோவா புடிக்காது அவ்ளோ சாப்ட மாட்டே அது வீட்டு வீட்ல மட்டனு சிக்கன் எடு தா பரவால விட்ருவேன தவிர அது எடுத்து அத கொழம்பு வச்ச புடிக்குது இல்லங்க இந்த பிரியாணி வரட்டு ரைசு களி செஞ்சானா சாப்புடுவோ கொழம்பு மட்டன் கொழம்பு சிக்கன் கொழம்புக்கு ரைஸுக்கு எனக்கு புடிக்கவே புடிக்காதுங்க
ஆ இட்லி தோச
சப்பாத்தி இட்லி தோசனு சாப்டுருவே அப்டி சாப்ட்டுருவே ரைஸ் காம்பினேஷன் கொழம்பு எனக்கு அது புடிக்குதுல செட் ஆகறதல
ஆ
மதுவல்லா நோ ப்ராப்ளம்
ஆ
உங்களுக்கு எப்போ காலேஜ் ஓபன் சொல்லிக்கிறாங்க எந்த டே சொல்லிக்கிறாங்களா
டேட் எது தெரிலங்க ஆனா செப்டம்பர் சொல்லிக்கிறாங்க இப் ஃபஸ்ட் ஆகஸ்ட் சொன்னாங்க
செப்டம்பர்னாங்க ஆகஸ்ட் இப்ப செப்டம்பர்ங்க ஆ சேரி ஓகே அதுக்கு என்ன அது ஆ அ
ஆகஸ்ட் ஃபஸ்ட்ல சொன்னாங்க இப்ப கொஞ்ச நாலு தள்ளி போனா செப்டம்பர்ல ஆயிச்சு சொல் ட்டாங்க
உம்
கவுன்சிலிங்லா இன்னும் மூணு ரவுண்டு இருக்கம் அ மூணு ரவுண்டு முடிஞ்ச பிறகு தா யார் யாரு செலக்ட் ஆயிருக்காங்கனு சொல்லி தெரிஞ்சு போடுவாங்க அது வரும்
சேரி ஓகே நீங்க அதுக்கு ஏத்த மாரி ஃபைனா கோர்ஸ் எடுத்துக்கிறீங்க அது புக்ஸ் எத கலெக்ட் பண்றதுங்க தெரிஞ்சு கேட்டுட்டே இருந்தா கலெக்ட் பண்ணி அ படிக்கிறதுங்க படிக்க பாருங்க ஃபஸ்ட் இயர் நீங்க சி சி ஸ்கூல தராங்கதாங்க எல்லாமே நியூ புக்கா இருக்கு சேரிங்களா இப்ப நீங்க ஓல்டு உடனே எல்லா மார்க் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கு புரிஞ்சுருந்தா நோட்ஸ் எடுக்க தேவல்ல ஈஸி ஸியா ரெஃபர் பண்ண தேவயில்ல அப்போதைக்கி நீ அத வச்சு யூஸ் பண்ணிக்கலா
ஆ இப்ப இருக்கு நா கோர்ஸ்ஸூ இன்னு சூஸ் பண்ணல இன்னும் கன்பார்ம் பண்ணலைங்களே ஸ்கூல் சேரணு ஒரு ட்ரிபிள் இ போட்டுருக்க நானு கவுன்சிலிங்க்கு இப்ப அவங்க சி எஸ் சி தராங்களா இல்லயான்னு டவுட்டுங்க
ம் ம் சோ எந்த கோர்ஸ்ஸு எடுக்க போறீங்கன்னு இன்னு உங்களுக்கே தெர்ல
ஆமாங்க கன்ஃபார்ம் பண்ணல கன்ஃபார்ம் பண்ட்டா நா ட்ரை பண்றங்க
ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா லர்ன் பண்ணப்பீங் ஃபர்ஸ்ட்டு போய் கஷ் ப்படுவீங்கள போன ஒடனே சோ என்னலா இருக்கு தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க டேவ வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு ஒன்னு கத் துக்குங்க இப்ப நீங்க டுவெல்த்து முடிச்சீட்டங்கள குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க வந்துச்சுன்னா
ஆ சரிங்க
குரூப் ஃபோர் எக்ஸா அப்ளை பண்ணி அத எழுத பாருங்க ட்ரை பண்ணா உங்களுக்கு நீங்க இப்பய ஒண்ணு படிச்ச பாஸ் பண்ண தேவல்ல அதுப்போய் அ ட்டன் பண்ணும் போதுதா அவங்க எப்டிடா உங்களுக்கு கேக்குறாங்க என்ன மாதிரி புரி ருந்துச்சுனா நீங்க அடுத்த வருஷம் அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்க ஒன்னொண்ணா படிச்சு க்ளியர் பண்ண ஈஸியா இருக்கு
ஆ கரெக்ட்டதா ஆனா குரூப் அது யாருக்கிட்ட அப்ளை பண்ணுறது தெர்லேயங்க
அது குரூப் ஃபோர் வந்து நோட்டிஸ்ஷன் விடுவாங்கங்க ஆன்லைன்ல
ஆ
அத விட்டானா அந்த டேட்டுக்குள்ள போய் நீங்க எடுத்து உங்க சர்டிஃபிகேட்ல்லா எடுத்துன்னு போய்
ம்
ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா குரூப் ஃபோர் அப்ளை பண்ணுனா அவங்க எல்லா பண்றுவாங்க டென்த் மார்க் ஷீட் மட்டும்தா டென்த் மார்க் ஷீட் இருந்தா போதும் அதுக்கு சரிங்களா உங்களது மொத கட அதெல்லா எடுத்துட்டு போய்டனு அங்க அத ஆப்பிளை பண்ணிடுவாங்க ஒன்ஸ் அப்ளே பண்ணிட்டா மூணு டைம்க்கு அத யூஸ் எல்லாத்தயு நீங்க யூஸ் பண்ணிக்கலா த்ரீ டைம்ஸு ஜஸ்ட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணா போது
செரிங்க சேர்
கம்மி தாங்க அது நீங்க அப்ளே பண்ட்டு ஒரு டைம் எக்ஸாம் எழுதப்பா சண்டே தா எக்ஸாம் வைப்பாங்க எப்பயு எக்ஸாம்லா சரிங்களா அது நீங்க இப்ப இருந்தே நீங் நீங்க அத ஒரு ஒன்னு ஒன்னா நீங்க படிச்சீங்கன்னா கொஞ்ச கொஞ்சமா நீங்க தெரிஞ்சுக்க ஈஸியா நீங்க அத மார்க் எடுத்து கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு உங்குளுக்கு ஈஸியா இருக்கு நீங்க காலேஜ் படிப்பீங்கதா இன்ஜினியரிங் படிப்பீங்க தா இல்ல சொல்ல மாட்டே நானு இப்ப நீங்கதா டென்த் டிப் முடிச்சீங் டென்த் டுவெல்த்து உங்க நாலெஜ் கொஞ்ச இருக்குல உங்களுக்கு அத வச்சு ஈஸியா மார்க் எடுக்கலானு சொல்ல வரே நானு ம் சப்போஸ் நா குரூப் ஃபோர் வந்தா உங்களுக்கு இன்ஃபார்ம் பன்றேங்க நீங்க அத அப்ளே பண்ணிப் அப்ளே பண்ணி
அ ஆ சேரிங்க நன்றி சேரிங்க நீங்க ஹலோ
சொல்லுங்க சாப்
உங்க வீட்ல உங்க வீட்ல செடில்லா வளக்குறீங்களா
இருக்குதுங்க எங்க வீட்ல செடி எல்லாமே இருக்குதுங்க நோ ப்ராப்ளம் எல்லா செடியுமே அதபத்தி த்தி நம்ம நெக்ஸ்ட் கால்ல டிஸ்கஸ் பண்ணலா தோட்டத்த பத்தி ஆ இப்ப கால் நானு முடிச்சுக்குறேங்க நன்றிங்க
ஆ ஆ